வணக்கம் தோழி வணக்கம் தோழி கேக்குதுங்களா
ஆஹ கேக்குது எப்டி இருக்கீங்க
அஹ நல்லா இருக்கீங்களா
இப்ப எங்க இருக்கிங்க ஹம் கேக்குது நல்லா நீங்க எப்புடுருக்கீங்க
இருக்க தோழி நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா ங்கலா ஆஹ அப்பறம்
காலேல சமயல் வேல முடிஞ்சுதா ஹும் பேசு
ஆஹ முடிஞ் இருங்க தோழி கால்ல என்ன சாப்பாடுங்க தோழி
காலையிருந்து சமைக்கணும் தம்பி எந்திரி வச்சறான்
என்னகு என்னாங்க தோழி
இப்பதான் எந்தச்சிருக்கோம்
ஆஹ ஆஹ ஆஹ ஆஹ எங்க வீட்டுலயும் எல்லாரும் வேலையும் ஆயிட்டுன்றது நீங்க ஆஹ எங்க வீட்டுல எல்லா வேலயும் முடிஞ்சுட்டு இருக்கு தோழி
ஆஹ என்ன சமையல் அங்க
இங்க காலேல டிஃபன் தோழி இட்லி ஊத்தி தம்பி அஹ கோயிலுக்கு மாலை போட்டுருக்கு அதுனால்ல காலேல இ இட்லி டிஃபன் பண்ணிடுவோம் மதியோம் வட பாயசம் சாப்பாடு தோழி
சேர் சேர்
ஆஹ ஆஹ உங்கள்ட பிரியாணி எப்படி போடலாம் அப்படின்னு ஏதாவது வெஜிடேபிள் பிரியாணி போடலான்னு கொஞ்சம் தெரியுங்ளா
இல்ல வெஜிடபிள் பிரியாணி ஏன்ன பிரியாணியே பண்ண யாது
என்னங்க தோழி இப்படி சொல்லிடீங்க
நா இப்ப தான் சமயல் கத்துகிட்டு வறேன்
அப்டிங்களா
உஹ வேற எல்லாம் தெரியாது பிரியாணி நிச்சோ அந்த மாரிலா தெரியாது
ஹ வேற என்ன த தெரியும் சொல்லுங்கலே தமிழ் வகையில எதுவும் தெரிஞ்சுட்டு சொல்லுங்கலே
மீன் கொழம்பு வைக்க தெரியும் அப்புறம் வந்து கேரட் கொழம்பு அந்த மாரி லா வைக்க தெரியும் நீங்க என்ன குழம்புலா வப்பீங்க
கறி கொழம்பு வப்பே
ஹம்
ரசம் வப்பேன் மீன் கொழம்பு வப் வப்ப எல்லாமே தெரியும் தோழி ஆ வத்த குழம்பு
வத்த கொழம்பு எப்டி வப்பீங்க
ரொம்ப பூண்டு பூண்டு உரிச்சிக்கிட்டு வெங்காயோ
தோழி
ச ஹ சொல்லுங்க கேக்குது
ஆஹ் பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் உரிச்சு ஒரு பாத்தத்ததெல்லாம் கழுவி தனியா எடுத்து வச்சுக்கிட்டு
உம்
ஹ எண்ண ஊத்திகுனு தோழி எண்ண ஊத்திட்டு அது இந்த ஒரு கடல கொண்ட கடலயோ அல்லது மொச்சக்கொட்டையோ இல்ல வேற எதும் கடலஊற வச்சு சேர்த்துக்கிட்டானு கொஞ்சோ நல்லா இருக்கும் தோழி
சும்மா தேங்காண்ண ஊத்த மாட்டீங்களா
தேங்காண்ண ஊத்த மாட்டேம் அதுல விளக்கெண்ண ஒரு சொட்டு போட்டுக்கிட்டா கொஞ்சோ வாய்வுக்கெல்லாம் தொல்ல பிரச்சனகள் நீங்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சமா ஒரு விளக் பக்கன எடுத்து போவாங்கல்ல ஆனா ஆயில தான் தோழி செய்வோம்
உம்
உம் தோழி
வேற என்ன தோழி
வேற என்ன தெரியணும்ன்னு தெரியல எனக்கு
ஆ நீங்க என்னெல்லாம் சமைப்பீங்க எதாச்சும்
ஆஹ் அதா தோ இப்ப பிரியாணி மட்டும் தான் தோழி போட தெரியாது எனக்கு அதுதான் உங்கள்ட்ட நான் கேட்டா லானு பாத்தேன் அப்புறம் மோர் கொழம்பு செய்வேன் அப்ரோ உருட் மீன் கொழம்பு வைப்பேன்
வட கொழம்புனா
வட
இல்ல நாங்க அதெல்லாம் செய்றதுல
அது கடல பருப்பு தொவரம் பருப்பு கொஞ்சோ ஊற வச்சு ம் தி ரெண்டும் ஒரு கப்புன ஒரு கப் எடுத்துக்கணும் ரெண்டையுமை மிக்சில போட்டு ஒண்ணு கொஞ்சோ எடுத்து ரொம்ப வடக்கை அரைக்க உள்ளது தோழி
ஆமா ஆமா
அது மாதிரியா அரை எடுத்து வச்சுக்கணு அ ஜீரகம் ஜீரகம் போட்டுக்கணும் கருவெப்புல கொத்தமல்லி புதினா அதெல்லாம் அறிஞ்சு போ ட்டுக்கணும் இப்ப வெங்காயம் பச்சை மிளகா அரைச்சு போட்டுக்கணும் அது தனியா பிசைஞ்சி உருட்டி வச்சுக்கணும் வச்சுட்டு தேங்கா அரைச்சு தேங்காய் தனியா அ சிட்டு குழம்பு அ ரெடி பண்ணும் வெங்காய தக்காளி ஆஹ் கருவப்பிள்ள கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துட் நல்லா வதக்கிறணும் அந்த அந்த பொருளோட அடயாளம் தெரியாத அளவுக்கு வதக்ணாதா தொல்லி ஒருஸ்வீட் அது அதுல ஒரு டேஸ்ட் கெடைக்கும் நமக்கு
சேரி சேரி
அந்த என்ன வருமல வளக்க வளக்க என்ன வெளியில வரும்
உஹம் உம்
போல எந்த குழம்பா இருந்தாலும் அ மாரி நம்ம செஞ்சம்னா கொஞ்சம் டேஸ்ட கெடைக்கும் தோழி
சேர் செரு
ஆஹ் அத எடுத்து அத தாளிச்சு ஊத்திட்டு கொஞ்சமா அதுலே மிளகாத்தூள் போடுறோம்ல அந்த எண்ணெய்லே போட்டு ஒரு வரும் ஒரு பெட்டை பெட்டணன்னா கொஞ்சம் அந்த என் மிளகாத்தூளுடைய வாசன போயிடும்
அஹ் ஆஹ்
ஆஹ் அப்ப ஆ போட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊத்தி அந்த தேங்காய அரச்சு ஊத் ஒரு கொதிய கொதிச்சது பிறகு இந்த தனிய உண்டை சாமான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதப்ப உருண்டை உருண்டயா நல்லா கொதிக்கும் போது ஆஹ் உருண்ட உருண்டயா தனித்தனியா போடணும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லேட்டா தான் அத கிண்டோணும் உடயாம இருக்கணும் உடையாதுக்கு இல்லயனா நல்லா இருக்கும்
உஹம் உஹம்
விட்டீங்கன்னா உடனே கொழம்பு சுண்டி வந்துடும் அதனால கொஞ்சம் தண்ணிய கூடுதலாக வச்சுக்கிட்டு அத நம்ம ரெடி பண்ணி போட்டோம்னாக்கா அந்த தண்ணி அந்த கொழம்புக்கும் ஈக்குவலா கரெக்டா வந்துரும்
இல்லன்னா
ஆ தோழி
எட த பெருப்புதான போவு
புரியல
பள்ளட திருந்த தனி தனியா உதிரி போயிரும்
கையல்லாம் செய்யாது
அப்டியா
அந்த உருண்ட போடுறல்ல கொஞ்சம் தனித்தனியா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சி சில பேர் வந்து இட்லி பானையில வேக வச்சி போடுவாங்க தோழி அது மாரி எல்லாம் போடக் கூடாது
சும்மா வா வேக வக்கனும் போடணும்
ஆமா தோழி வேக வக்காம அதுல வேக வச்சுட்டா அந்த சத்து நமக்கு கெடை க்காதுல ஆஹ் அதனால நமக்கு அந்த உருண்டை தனித்தனியா போட்டு ஒரு கொஞ்சம் தூரம் அதாவது நெருக்கமா போட்டுட்டனீங்கன்னா நம்ம சீக்கிரம் அந்த கொதி மரு சூடு வந்து வேகாது அது வந்து உடையிற தன்மை கிடச்சிடும் அது கொஞ்சம் தூரம் தூரமா போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அது ரெடி ஆயிடும் உருண்டைய மறுபடியும் அது மேல போட்டீங்கன்னா கொஞ்சே நல்லா இருக்கும் சாப்படுறதுக்கும் நல்லா இருக்கும் அது இட்லி தோசை எல்லத்துக்குமே
சேரி சேரி
உம் அப்றோ தோழி சொல்லுங்கனா நீங்க நல்லா பிள்ளைங்ககெல்லாம் இருக்குதுங்களா
இட்லிக்கு கூட்டு என்ன செஞ்ச
இட்லி வந்து சாம்பார் வச்சிப்பேன் இன்னைக்கு சாம்பார் தான் வச் வச்சோம் சாம்பார் வச்சோம் கார சட்னி தேங்காய் சட்னி வச்சோம் அது வீட்ல ஆல்ரெடி பொடி பொடி நொணக்கி வச்சிருப்பன்